என்ன தோழி ஆஹ் நல்லா இருக்கன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கும் எப்டி போனது
உம் உம்
உங்களுக்கு
ர போராதான்தோழி போகுது முன்னாடி இ வீட்டுல பசங்களாம் இருக்கும் போது எதுவும் தெரியாது அப்டி அப்டின்னு நம்ளும் ஓடிட்டு இருக் இப்போ இப்ப பள்ளி கெளம்புறதுலருந்து கொஞ்சம் அதுக்கப்பறம் பள்ளிக்கு அணுணப்புறத்து முன்னாடி வரைக்கும் விறுவிறுப்பா இருக்கு அதுக்கப்பறம்னா கொஞ்சம் இதாதான் தோழிஇருக்கு உங்களுக்கு எப்படி
அப்படி இருக்கும்போது நீங்க கால் பண்ணி பேசலாமே
ஆஹ் பேசிட்டு தான் இருக்கேன் தோழி அங்க வந்து இப்ப இந்த வீடு வேலை இது பண்ணதுனால அங்க கொஞ்சம் அங்க ஒரு பாதி நேரம் போயிருச்சு தோழி ஆஃப்டே திரும்பி வந்து பாத்தீங்கன்னா மூன் றை மணிக்கு அழைக்கணும்னா நான் இங்க என்ட வண்டி இல்ல தோழி ஆனால அப்பா குடைய ரெண்டு ரை மணிக்குல்லாம் பழைய வீட்டுக்கு பெய்ட வேண்டியதா இருக்கு கு போயிட்டு திரும்பி அங்கேந்து ஆஹ அதனால என்னால முடியல தோழி திரும்பியும் கொண்டு போய் அக்கா வீட்டுல விட்டுட்டு திரும்பி வரதுக்கு ஆறரை மணிக்கு மேலயே ஆயிட்டு தோழி இன்னைக்கு அதுக்கப்பறம் தான் வந்து கா பேசணும் தோழி அதுக்கப்பறம் கொஞ்சம் ஒர்க் ஆகல தோழி இப்பதான் ஒர்க் ஆகுது நடுவுல ஒர்க் ஆவாம இருந்தது
இரவு உணவெல்லாம் முடிஞ்சிச்சா
வந்து விட்டது தோழி தோசை தோழி நீங்க சாப்டிங்களா
ஆஹ நாங்க ஏழு மணிக்கே சாப்டாச்சு
என்ன தோழி சாப்பாடு
அஹ பிள்ளைங்களுக்யல்லாம் இட்லி இருந்தது வச்சு ஊட்டி விட்டேன்
உம்
இட்லி வச்சு ஊட்டி விட்டேன் மதியானம் நான் கீரை சாம்பார் வச்சு சாதம் இருந்ததுல கொஞ்சம் மீந்துட்டு எப்பொழுதும் வழக்கம்போல நம்மொ வந்து எப்பயிதான் நான் வந்து கம்மியா சமைச்சாலும் உ ஒரு புடி அப்படியும் மீற வச்சிறாங்க சாப்பாட கொட்டவும் மனசுவரமா
ஆமா ஆமா அது எப்டி தோழி மனசு வராது நமக்கு நம்ம வயிதுல போட்டுக்கிட்டு நம்ப இன்னும் நம்ப பெருத்து போயிட்டு இருக்கோம்
போயிட்டு இருக்கம் சார் அதாவது இங்க இங்க உள்ள இந்த நாய் எல்லாம் இருக்கு திறன் நல்லாருக்கு ங்க அதுக்கு தானம் பன்னால் நம்மல்ட சாப்டுறேன்குது அவுங்க பாருங்க ந என்ன பண்றது. சாப்பாட கொண்டு போய் கொட்டுறோம் சரி சாப்பாட வைக்கிறோம் அப்படின்னா.
ஆஹ ஆஹ.
முதல்ல அப்டின்னா அது சாப்பிடறாங்குது. ங்க இது சைாவ உணவு வந்து. கீர மத்த ஏதாவது வச்சு சாப்பாட வக்கிறோம்னா.
ஆமா அதுங்க சாப்பிடாதுங்கதான் தோழி நானுமே நறைய வாட். ட்டி வச்சிருக்கேன் ஆஹா அதனா மட்டும் வச்சாக்கா ஒரு பின்னாடியே வருங்க ஒடியாருங்க இதெல்லாம் மதிக்க கூட மதிக்காதுங்க.
ஆமாம் நீங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டீங்கன்னா. அப்பகூட அதுங்க சாப். டுதுங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டீங்கன்னா ஒரு அந்த சாதத். துக்கு தயிர் ஊத்தி வச்சீங்கன்னா கூட. சாப்புறாங்க புளி குழம்பா இருக்கட்டும் சாம்பாரா இருக்கட்டும். இந்த மாரி வந்து. வந்து உள்ள சாப்பாடலாம் நம்ம கலறி வச்சோம்னா. அந்த சாப்பாட சாப்ட கூட பாக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியேதா கெடக்கு. சரிப்போ ஏன் சாப்பிட பண்றதுக்கு நம்மள சாப்படுறுவோம்னு.
ஆனா நீங்க கம்மியா வ. கிர அன்னைக்கி அப்பறோ. பத்தலணும் சொல்லுவாங்க ஆஹ என்னாதான் பண்றது நம்ம சொல்லுங்க.
சும்மா சும்மா பசிக்குது பசிக்குது அப்டிங்குவாங்க . அதுகப்றோ சாதம் வச்சு நான் கொடுக்கறதுக்குள்ள நா. சரி அதனால பரவரல ராத்திரி நம்ம தான சாப்ட்டா சாப்பட போறோன்டு. ஒரு அழச்ச ஆனா. கிட்டத்தட்ட இப்ப ஒரு வாரமா இரவு வந்து நா.
தோழி நீங்க ஏன் அப்படி பண்றீங்க தண்ணி ஊத்தி வச்சுட்டு காலையில வந்து.
அதாவது இந்த ஏன்னா நம்ம மந்தியானுமே சமைச்சர பண்ணென்டு மணிக்குலா. போங்க. றேன் அதுக்குள்ள சமைச்சி. தண்ணி ஊத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா கூட நல்லாயிருக்கும் சாப்பாடு. அஹ கரெக்டா வந்து ரொம்பவும் நான் வந்து சாப் அரிசி. கம்மியா வைக்க மாட்ட. குழந்தைங்களுக்கு உ ணும் அப்படின்றதுனால கொஞ் கொஞ்சம் வெந்த பதம்மாதான் அதாவது ரொம்ப கொலைய விடமாடே ரொம்ப அரசியாக விட மாட்டன் அப்பறம வந்து மதியம் கீற சாப்பாடுறதுனால வீனா போயிடுது நான் அதையும் நான் வந்து எ நான் பயன்படுத்தி பார்த்தேன் ஏன்னா சாப்பாடு எனக்கு தோ ஒரு நாளைக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி தண்ணி ஊற்றிவச்சு வச்சுடே காலை பாத்தா அத எடு மாதிரி சாதம் நல்லாவே இருக்கும்
ஓ நசன்நசன் பே எதாவது ஸ்மெல்லு வருதா தோழி
பெரிகொலப்
ஓ ஆனா மதியமே உ சுத்தி வச்சாலும் அப்படித்தான் ஆகுது
நான் மதியம் ஊத்தி வைக்க மாட்டேன் ஏன்னா மதியம் ஊத்தி வைச்சோம்னா நமக்கு இடப்பட்ட நேரத்துலதான் கிட்டதட்ட ஆறு மணி சாயந்திரம் ஆறு மணி வரைக்குமே என் பிள்ளைங்களுக்கு எப்ப வேன்னாலும் பஸ்
பசிக்கும் ஆமா ஆமா
சாப்பாட சாப்பிடடுறங்களா இல்லையன்ன சாப்பாட கயாட்டாது எந்திரிச்சு போகக்கூடியந்த இந்த ஒரு பலக்கத்து வந்துட்டாங்க அவங்க அத திடீர்னு சாப்பாடு எதுவும் கோங்க அப்படின்னா அதுவும்ங்க என்னா பாப்பா எடுத்துக்கிட்ட வேண்டாதெல்லாம் வேண்டா எனக்கு சோறு
நல்லதுதான் தோழி ந சாதம் சாப்பிடுறது அது நல்லது தான் உடம்புகு
நல்ல சாதமே இல்லாத சூழ்நில சேரிக மிஸ் சாதம் மீறுது அதுக்கு பதில் நான் உனக்கு தோசை இல வேற ஏதான செஞ்சி தரமா க்கா அதெல்லாம் எனக்கு சோறு தான் வேண்ணும்பாங்க ஆமா அவங்க இப்படிதான் கேட்பாங்க எனக்கு வந்து அதெல்லாம் வேண எனக்கு சோறு சோறு தான் வேணும் ஆஹ் ஆமா அவ இப்ப அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது நமக்கே ஆசையா இருக்கும்
உம் உம் உம்
அது தூங்கி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி இப்போ காலையிலாம் அனுப்பணும்னா எத்தன மணிக்குதானு தோழி நீங்க எழுந்திருப்பீங்க
ஆஹ் அ வந்து ஒரு அஞ்சே முக்கால் நாமே நீங்க கேக்றீங்க அஞ்சே முக்க கால் ஆறு மணிக்கு எழுஞ்சுபேன் தோழி ஆஹ் வீட்டு படுக்குறதுக்கு ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிஆயிடுது படுக்குறது
ஏன் தோழி அவ்வளவு நேரம் ஆகுது
அது என்ன நான் தான் வேல பார்த்துட்டு இருக்கேனே தோழி ஏன்னா இரவு நேரத்தில் தான் கொஞ்ச வேல பாக்கும்போது ஈஸியா இருக்குது எனக்கு ஏன்னா பிள்ளைங் தொந்தரவு குடுக்க மாட்டாங்க
உம்ம் உம்
இத நான் சொல்லிருவேன் இந்த நேரத்துல இருக்கு நேரம் ஓதுக்கி பேசலாம் மாறி வேஸ்ட்டாகாது ஹ அவங்ககிட்ட நான் கலந்து பேசி
உம் உம்
இது நான் பயன்படுத்திப்பேன் ஹ் எம் என் ஏ ஒரு மணி வரைக்கும் அந்த மாரி கொஞ்சம்பேசிட்டு
உம் உம்
அக்கா காலையில அதிகபட்சம் அஞ்சர ஆறு மணிக்குலாம் எழுந்துருவேன்
அதான் தோழி நீங்க உங்களுக்கு தூக் கம் கம்மியா இருக்கிறதே தோழி
ஆமா கண்டிப்பா நா இல்லன் சொல்ல ஆனா வந்து நான் பகல் போவன் ஆஹ பகல்ல வந்து அப்டி நடக் பெரிய பாப்பா நான் அது பள்ளிக்கு அனுப்பிட்டேன் அப்டினாக்கா
உம் உம்
இப்ப வந்து தூங்கிடுவாங்க கிட்டத்தட்ட அவுங்க பத்தரை மணி பதினொரு மணிக்கு படுப்பாங்க
உம் உம்
நானும் படுத்துருவன் அவுங்க கூட சேர்ந்து படுத்துறவாங்க நா போய் தூங்கணும் அப்டின்னு போய் தூங்க மாட்டேன்
உம் உம் உம்
தூங்க வக்கிறோம் அப்டிங்கபோது மேல வந்து தட்டி குடுக்க சொல்லுவாங்க தட்டி குடுத்துட்டு அஹ படுக்க பக்கத்துல படுக்கிறனா என்ன அறியாமே நா தூங்கிருவே அவுங்களு தூங்கிருவாங்க நானு தூங்கிருவே
புரியிது புரிது
ரொம்ப நேரம் நா தூங்கிருவே ஆனா அதுக்கப்றோ நா ஒரு பதினொரு மணிக்கு படுத்தே அப்டின்னா பன்னண்டு சில நேரங்கள பன்னெண்ற மணி கூட ஆவு எழுந்துருக்கிற
உம் உம் உம்
அதாவது ரொம்ப வீட்ல வேல இருக்கு ஆ நெறைய வேல இருக் க்கு அப்டினாக்கா நா தூங்க மாட்டே உடுமா அளவுக்கு நா தூங்க மாட்டே கொஞ்ச அப்டியே நம் அப்டியே பாத்த்ப்பே இல்ல எனக்கு வீட்ல வேல இல்ல கொஞ்ச நல்லாவே ஓய்வு இருக்கு அப்டின்ற மாரி எனக்கு தோணுச்சுன்னா ஆ நா அதிகபச்சம் ஆனா நா தூங்கிருவ ஆ முடிஞ்சளவுக்கு நா தூங்கிருவ
ஆனா நீங்க பகல்ல தூங்கதுக்கு நைட் கண்டிப்பா ஏழு மணி நேர தூங்கணு தோழி இல்லனா உடம்பு வீணா போயிடு
இல்ல உண்மஅது தா அ கண்டிப்பா இரவு நேரத்துல நம்ம தூங்கி தா ஆ கணு வேஸ்ட்டாகுது அதையு தாண்டி நா ஒக்காந்து பேசிட்ருக்கே ஏனா நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு ‌வந்து அ அ தேவைகள்‌ருக்கு வந்து ஒவ்வொரு விஷ்யத்தை நகர்த்த வேண்டிய ஒரு சூழ்நெலைலருக்
கண்டிப்பா கண்டிப்பா
நமக்கு தேவைகள்ரு க்கனால நா எடுத்துக்கிறே அப்டினு நா நெனைக்கிறே
ம் புரியுது தோழி ஆனா என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க நைட்டு கொஞ்சொ தூங்கி எந்துச்சு காலைல அந்த இத நீங்க வேலைய அந்த இத கொஞ்சொ பாத்துக்லானு எனக்கு தோணுது
தோழி அது என்னன்னா இப்ப காலைல‌ காலை நேரத்துல அப்டின் பாத்தீங்கன்னா ஆ ஆ இப்ப நா வந்து இன்னொரு வேலை பாத்து கொண்டிருக்குறே அதா ஜியோ நீங்க வேல பாத்துட்றிக்ங்க ஆ ஆமா பாக்கவே இல்ல ந ஒரு பாதி எதாது இனக் உம் தேதி பாத்திங்கன்னா ய ஒ மாதத்துல பாதி மாதோ வந்து வந்துருச்சு
ம் ம்
இல்ல ஆ அது வீட்டு வேல பார்த்துக்கிட்டு கொழைந்தைகளையு பாத்துகிட்டு ரெண்டாது அது நேரோ இல்லன்னா அந்த இடைப்பட்ட காலத்துல தூங்குறதுனால எனக்கு நேரோ இல்ல
ம் புரியுது புரியுது
நா அந்த வேலைய விட்டருக்கே அப்டின்னு தா நா சொல்லலா அது ஏதோ மாதத்துக்கு ஒரு ரெண் ரண்டு ரூவாயோ மூன்றுவாயோ கைக்கு வரு அந்த அ அது மாதம் முழுதுக்கு உக்காந்து செரமப்பட
தே புரியுது தோழி புரியுது
வேண்டா இப்ப வேணா அப்டின்னு சொல்லி முற்றிலுமா அத நா தவிர்த்துட்டு
உம் உம் உம்
இப்போ வந்து நா ஏய் பாஸ்ட் வெளிய பாார்ப்போம் அப்டின்னூ இரு நா பா்த்துட்டா
புரியுது தோழி புரியுது தோழி
வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் என்ற மாதிரி இயல்
உம் உம்
ஆஹ் கண்டிப்பா அதுல வேல சமையங்கிறது அதிகமாதான் இருக்கு ஒரு நாள்ல ப்பு ஒரு கால்லே ஒரு ஒன்பதுமணியப்போல நம்ம நம்ம கைப்பேசிய கையில எடுத்து தோம் அப்பிடின இந்த கைபேசியல ஆஹ் கு பன்னெண்டு மணி வரைக்குமே நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் அப்ப பன்னெண்டு மணி முடிச்சுட்டு திரும்ப அப்புறம் மதியம் உணவு சமைக்க போறோம் அப்படின்னா ப ஒரு மணி பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம சமைக்க போறோம் அந்த சமயல் வேலையை முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு மூணு மணிக்கு நம போன கையயில எடுத்துடு
உஹ உ.
இரவு வரைக்கும் இந்த கைப்பேசி வந்து நம்ம கைய விட்டு நவராது. அந்த இடைப்பட்ட. பன்னெண்டு மணில இருந்து இந்த ரெண்டு மணி வரைக்கும் எதுக்கு நம்ம கைய விட்டு நவரதுனா. மொபைலுக்கு வந்து. சார்ஜர் ஏத்துறதுக்கு கைய வுட்டு போகு.
ஆமா தோழி.
இதுல வந்து நா. அது ரொம்ப தொடர்ச்சியா வேலபாப். போ அப்டினா மட்டுந்தா. அதுலயிருந். இரண்டாயிரம் மூணாயிரம்ங்குறது என் கைக்கு வரும்.
உம் உஹ உஹ.
அதனால இந்த மாதம் நான் செரி வேண்டாம். ஆஹ அது. க்கு வேணா அது அடுத். த மாசம் பார்த்தகளானு சொல்லி அத அப்படியே நிறுத்தி வச்சுட்டு நான் வேற வெள்ள தீவிரமா இறங்கி.
ம் ம் புரியுது தோழி புரியுது தோழி ஆனா அவுங்க. ஒடம்பயும் பாத்துக்கோங்க தோழி. ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம கொழந்தைங்கள எல்லாம் பாத்துக்க முடியும் அதுக்காக சொல்ற தோழி நேர நேரத்துக்கு சாப். சாப்டுங்க ஒழுங்கா.
அது உண்மதான் நம்ம ஒரு நாள் படுத்துட்டோம் அப்டின்னா. நம்ம மட்டும் படுக் படுக்க போறது. தெரியாது நம்ம கூட சேந்து நம்ம கும்பமும் படுக்குறது ஒரு.
ஆமா யாரும் வந்து பண்ணிலாம். தர மாட்டாங்க நம். நம்மதான் எல்லாமே பாத்துக்கணும் வேல செய்றது ஒடம்பு சாரு நல்லா இருந்தாலும் சரி நல்லாலனாலும் சரி நம்மதான் தோழி. பண்ணி அவன வேற வண்டி.
வேற வழி கெடையாது ஆமா நம்மள விட்டா அவுங்க கடையில போய் சாப்ட்டு. என்ன அவுங்க ஒடம்ப அவுங்க. கெடுத்துக்கிறதுக்கு நல்லாவே இல்ல நாலும் பரவாயில்ல நம்ம.
உம் கண்டிப்பா தோழி. கண்டிப்பா தோழி.
ஆமா.
திரும்பி பகிர்வோம் தோழி நெறைய உங்க கூட பேசுனும் தோழி பின்பு தொடருவோம் நன்றி தோழி.
ஆ நன்றி தோழி